ஹலோ
கேக்குதா
கேக்குது
நீ என்னா பண்ற சாப்டியா
சாப்டே இப்பதா வந்து படுத்தேனே
எங்க போயிட்டு வந்த
இண்டன்ஷிப் போயிட்டு வந்தேம்பா
டெய்லியுமா போற
ஆமா ஏ தெரியாது
காலேஜ் எப்போ ஒப்பன் அப்போ
பத்தாந்தேதி மேல
இப்ப வர பத்தாந்தேதியா
ம்
அ
ஆமா
செரி செரி
ஏன
ம்
ஆ
தெர்லியே என்னாயிச்சு தெர்ல இருக்கு இல்லந்தா இல்லந்தா நெனக்கிறே
க்கு இருக்கு அவ இருக்குன்தா சொன்னா ஒனக்கு பிரேக்கப்பான் கேட்டே அவ எதோ லவ் பிரேக்கப்பான மாரி பேசிட்ருந்தானா அதா நா கேட்ட லவ் பிரேக்கப் பான்ட்டு அவ கேட்டா நா கேட்ட யாராச்சு லவ் பண்ணிட்டிருக்கியான்ட்டு இல்ல ஸ்கூல்ல பட்டதே போத அப்டின் சொன்னா ஸ்கூல்ல பட்டியா யார லவ் பண்ண கேட்ட தெரியாதா ஒனக்கு அப்டின்
அ சீனியர்ஸ உங்க ஸ்கூல் அஅ உனக்கு தெரியாதா அவனுக் தெரிவா சொல்லாத சொல்லாத வுட்டானா
எனக்கு தெரியாது அவ கார்த்தி சொன்னாலான் கேட்டா இல்ல யாருமே எனுக் சொல்லல தெரில நீ லவ் பண்ணதே எனக் தெரியாதுறா அப்டின் சொன்னா
புரில இப்பந்து ஜனா வந்து உங்ககிட்ட கேட்டானா இல்லன் அஹ நீ ஜனா கிட்டக் கேட் ட உனக்கு யார் சொன்னதுன் ஜனா கேட்டானா
நா சும்மா கேட்டே அவங்கிட்ட உனுக்குத் தெரியாதான்னு அவன் கேட்ட ஏன்னா ஒரே ஸ்கூல் தான அவ லவ் மேட்ரு எல்லாருக்கு தெரியு
மா
ந்துருக்கு என்னுகிட்ட சோ அதுனால நா கேட்ட நீ லவ் பண்ணியாட்டு அவனுக்கு தெரியாதானு அவ கேட்டா தெரியாதுன்னு சொன்னா
ம் உனக்கு நா தா தெரியு அனுக்கு
ஏ அடங்குன
செரி அப்புற நா தா நா தா கத எப்டிதா போது லைப்பு
நாசமா போது ன்னுவ
கவியா நா ஒரு கேம் உருவாக்குனா தெரிமா
என்ன கேம்மு
அது என்ன கேமுனா அது வந்து எப்புனா டூ டில டூ டில ஒரு பெட்டிய மாரியோ ஒன்னு உருவாகுன
அப்டியா
உ வா
ம்
நல்லாது ஏன் இது லிங்குன் கிதுல லிங்க லிங்கினு ஒண்ணு ஆப்பெ
ஆமா
அதுல போட்ருவ மஜா பண்ணுவ அதுல போட்டு
லிங்கின் என்னதுன் தெரியுமா
எல்லாரு இதுவா இருக்கத்துதானே என் காலேஜ்ல எல்லாரு அதுல இருப்பாங்க எதனா ப்ராஜெக்ட் பண்ணா எதனா ப்ராஜெக்ட் பண்ணா அதுல போல்லா அது மூலியுமா அதா அது மூலயமா எதனா நம்மளுக்கு இது வரு ரெக்கமெண்டேஷனு
ம்
ன்னானுதா நெச்சன் என்ன பத்தி நாதா நென்ச்சிங்கிற ஒன்னு புரில எனக்குப்போ
ம் ஹு ம்
நா வேற லீவ்ல வேற கொஞ்சோ நாள பிஸ்னஸ் மேன் ஆயிட்ட ஜாலியா கீது
ஐயோ கடவுலே என்னால தாங்க முல்லடா சாமி
பிசினஸ் மேன்னா சொம் மாவா
ஏ ஏதோ அப்ரோஸ்க்கு ஏதோ ஃபார்ம் ஃபில் பண்ணு சொல் தா ஆனா ஃபார்ம்மே இல்லையே அதுல
ஃபார்ம் இல்லையா ஃகிரீன்ஷாட் எடுத்து அம்ச்சிவுடு
ஆ பிளாங்க்கா காமிக்குது அவளுக்கு டாஸ்க் எதுமே காமிக்கல அது பண்ணிட்டா
அப்பன ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அம்ச்சிவுடு இல்லனா ம், செரி அப்பறோ என்னா கத
என்ன
எப்டி போது இன்டன்ஷிப்பு? ஜாலியா போதா நிறைய ஃபிரெண்ட் நறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லா புடிச்சிக்கிறப் போல நீதா இன்ஸ் இது இதுல போட்றியே அதா அதா ஸ்நாப்ஷாட்டு
ஸ்நாப்லையா
ஆ
ஸ்நாப் இன்னைக்குதான அம்ச்சிருக்கா
மஜாதா ஜாலியா போற என்னடா இது இன்டர்ன்ஷிப் மாரியே தெர்ல ஏதோ ரூம்ல இருந்து ஏதோ ஏதோ ஏ ஒண்ணுமே இல்லயே அதுல ஒரே ஒரு ரூம் இருக்குது அங்க போய் ஒக்காந்துகினு ஏதோ பேசினுகிறீங்க சும்மா எதனா
இல்லயே ஒரு ரூம் இல்ல அங்க அது பெரிய ஹால் மாதிரி
ஆ ஆ ஹாலு மாரிதா இருக்கிது அது ஹாலு மாரி ஆனா அதுல ஒண்ணுமே இல்லயே அதுல
ப அங்க பேனல் ரெடி பண்றாங்கடா
அதுதான வேலையேவா
ஆமான்டா
நீங்க சும்மா ஒக்காஞ்சா கூட எதுவு கேக்க மாட்டாங்கல்ல
செருப்பாலே அடிப்பாங்க, ஒயர் கட்டிங்லா நாங்கதா பண்ணு ஒயர் அது ஒரு பேனல் குடு த்துருவாங்க நாங்கதா ரெடி பண்ணினு உக்காரணு அங்க சும்மா மட்டு உக்கார கூடாது
போனா பிரயோஜனமா போனு ஒன்னுத்துக்கு ஒதாவது போயிங்கர ஏதோ கத்துக்கற போல போயிட்டு
ஆமா
ஐ டி, ஐ எதுக்கு போப்போற ஐ டி க்குதான போப்போற
ஆமா
ஐ டிக்கு தா போப் போறியா கண்டினியு பண்ண நெனைக்கிறியா வேல கெடைக்குனு நெனைக்கிற ற வுடு அப்பறோ என்ன சைட்லா யாரயாச்சு அடிக்கிறியா
ஆ
சைட் அடிக்க தெரியாதா
நல்ல புள்ளைக்கு அதெல்லா தெரியாது
அய்யோ இது வேறயா
ஏய் ஆமா இந்த ஆப்ப யாரு யூஸ் பண்றாங்க என்ன அது ஆ
இந்த ஆப் வந்து ஒரு தொண்ணூறு பேர் யூஸ் பண்ருபாங்கன்னு நெனைக்கிற
ஏய் பைத்தியே ஒங் ஃப்ரெண்ட்ஸ் யாரு யூஸ் பண்றாங்கனு சொல்லு
எ ஃப்ரெண்ட்ஸா சொன்னா தெரியுமா உனக்கு
தெரியாது எத்தன பேருன் சொல்லு
எத்தன பேர்னா ஒரு ஒரு அஞ்சு ஆறு ஏழு இருப்ப ஏழு பேர் இருப்பாங்க
ஏழு பேரா
ஆ இருப்பா ஏழு பேர் ருப்பாங்க ஆறு பேர் ருப்பாங்க கர்ட்டா
ம்
நய்ச்சே
கேட்டே கேட்டது ஒரு குத்தமா
அல்லா இல்ல சேரி இன்னா அப்றோ நா தா கத தே ஓபி இலானா கத அதுக்கு உண்மையானப் பேரே ஓபிதானா
புரில சார்
ஏயி ஒரு பொண்ணு இட்னு வந்தல்ல
ஆம்மா
அதோட பேரு வந்து ஓபியா
ஒபிலியா
ஒடிலியாவா
ம்
ஆனா ஓபி தானே சொன்னா மேரி இந்தது அன்னைகே அந்த மேரி
நாங்க கூப்ட நா கூப்பறது ஒபி
ஒபி
ம்
ஒபிலியானா விச்சித்திரமா இருகே
டிரிஸ்டின்
ஓ கிஸ்டினா
ம்
சேர் சேரி
ம்
சேரி அதனே சொல்லே
இவள் நேரோ நாந் உங் கூடதானேப் பேசிகிட்ருக்கே மல மாடே
இந்த மாரி எதனாப் பேச்னா கூடப் பரவால
ஏ என்னா நீய
இது உங்கப்பா பைக்லா ஓட்றாரு மஜாவா அதா ஒர் நாள் ஒனுக்கு இந்திஸ் இது ஸ்நாப் சாட்ல எத்து அம்ச்சுல்லான் பாத்தே பறந்தர்றாரு அப்டீன்றதுக்குள்ள ஆப் உள்ள போறத்துகுள்ள
ஆஹா போதும் போது சே நீ அப்பாவக் கலாய்க்கிறதே
சத்தியமாவு அப்டியே புசு புசுனு போறாரு ஸ்நாப்ல எத்து போட்லான் பாகறே ஒ தங்கச்சி கூட அடிக்கடி மாட்டுது என்னா ஒன்னு அடிகிது நம்ளியே குட்ரோட்ல
என்னது
உ தங்கச்சி குட்டி தங்கச்சி பாக்யே நாப் போனாலே அப்டியே அடிக்க வர்து என்ன சொல்லி வெக்க மாட்டியா இந் மார்லா இந் மார்லா அடிக்காத அப்டீன்ட்டு
அனத்த சொல்ல நா வீட்டுக் வந்தே ரொம்ப நாள் ஆகுது மேபி இந்த சாட்டர்டே சண்டே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு
இது உங் உ குட்டி தங்கச்சி கூட ஃபோன் பண்ணி குத்தா பேசுவியா
ஏ அப்ப அவ போய் வீட்ல பத்தி வகிணுல்ல
சொல்றும்மா
சொல்லுவா எல்லாத்யு
அடேங்கப்பா
ம் என்ன என்ன சாவடிச் ச்சிருவ நா ஒண்ண இந்த சாட்டே சண்டே ஊருக் வருவேனு நெனக்கிற
வந்து இன்னா பண்ணப் போற அங்கே இரு ங்க வந்து ஒன்ன கய்டபோர்தில்ல ஒ ஆள பாக்க வர போறியா
ஆம்மா
மஜாதா எந்த பொண்ணு
எப் பொண்ணா ஏ என்ன ஒளர்ற எந்த பொண்ணயும் பாக்க வர்ல நா என்ன நென்சிட்ருக்கே நாந்தா சொல்ட்டனே
ஐயோ எந்த பொண்ணயு பாக்க வர்லியா
இந்த பொண்ணயு பாக்க வர்ல
ரொம்ப கஷ்
என் தங்கச்சிய பாத்து ரொம்ப நாள் ஆகுதா அனால அவ்ளா பாக்க வர
ஓ தங்கச்சி பாசமா
ம்க்கு ம்க்கு
பரவால்ல காவியா உனுக் கூட தங்கச்சி பாசோல்லா கீது அக்கா தங்கச்சி பாசோ எப்டி ஓ ஓ தங்கச்சியு நீ வந்தா பாசோ காட்டுமா
கிலிப்பா
அள கொஞ்சிட்டீங்களா வீட்டுக் போனா ஒன்னே
ம் சம்மத்தியா அடி வாங்குவோ வந்து வாங்கக்கோவா நீயூ ரெண்டு அடி
அல்லா ஓ தங்கச்சி பாத்தஒட்னே ஆனந்த கண்ணீரே வந்துரு அல்தா நீயு பாத்தவொன்னே ஒனக்கு ஒரு பக் க ஆனந்த கண்ணீர் வரூம் போல
ஏய் ஏ இப்ப சீரியல் மாரி பேசிக்கிட்ருக்க
சும்மா சொல்ற அ அப்றோ என்ன காத்திகா கிட்ல்லா பேசுரியா
ஆஹா அவ நம்பே இல்ல
அப்பற வேற யாருகிட்ட பேசுறா வேற யார்ட்ட பேசுறியா உ நட்பு கேட்ரோ கிட்ட பேஸ்றியா இல்லயா
அவல்லா இருக்கானா செத்துட்டானாவே எனக் தெர்ல
யோ வேற யாருகிட்ட தா பேசுவ நம்
நா அஃப்ரோஸ் கிட்ட பேசுவ என ஆள் கிட்ட பேசுவ அகஸ்டின் கிட்ட பேஸ்வ
அகஸ்தினா அப் அஃப்ரோஸ் அவுங்க அஃப்ரோஸ் ஆவுங்க ஆளா ஆகஸ்தின் சொன்னியே ஒருனாலு
ஆம்மா ஆம்மா
அல்தா மஜாதா ம் உ ஆள் யாரு
செர் நாயிரு அப்ற கால் பண்ற இரு
ஏய்
இரு இரு